வணக்கம் தோழி ம் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படியிருக் கீங்க
நானும் நல்லாயிருக்க தோழி குடும்பத்துல எல்லாரும் எப்டியிருக்காங்க எல்லாரும் நல்லாயிருகாங்க
ம் ம் ம் சாப்ட தோழி
சமையல்
ம் அவரக்கா நீங்க சாப்பிட்டீங்களா தோழி ம் என்ன சமையல்
எறா தொக்கு மீன் ஃப்ரை மீன் வறுவல்
எரா தொக்கா
ஆ
ஆ அதோட ரெசிபி சொல்ல முடியுமா
ஆ சொல்லலாமே ம் எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில பச்சை மிளகா போட்டு வெங்காயம் வதக்கி அதுக்கப் அப்புறம் தக்காளி வதக்கி அது எல்லா கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கல்உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி அதோடவே எராவும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறமேட்டு மொளகாத்தூளும் போட்டுக்கலா உங்களுக்கு வீட்ல அரைச்சு மொளகாத்தூள் இருந்தா அத போட்டுக்கலா இல்ல பிளைன் மெளகா தூள் வேணும் அப்டின்னா கடையில இருந்து வாங்கி போட்டுக்கலாம் நான் எப்பவுமே வீட்டுல அரைக்கிற மொளகா தூள் தா யூஸ் பண்ணுவேன் மொளகாத்தூள் போட்டு நல்லா கெளரி கொஞ்சமா தண்ணி ஊத்து நம்மளுக்கு தொக்கா வேணும் அப்படின்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தணும் இல்ல கொலம் ப்பா வேணும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு புளியும் ஊத்திக்கலாம் புளி கரைச் வச்சு ஊத்தி கொஞ்சம் தண்ணி வச்சு கொலம்பா வச்சுக்கலாம் இல்ல எனக்கு வீட்ல கொஞ்சம் பேரு தான் எறா தொக்கே ஓ கே அப்படின்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடி போட்டு நல்லா வெந்து அது கொஞ்சம் ட்ரையா வரும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா கெளறி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் கெளறி கெளறி விட்டு கொஞ்சம் ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி எறக்கிக்க வேண்டியதான் நல்லா இருக்கும் சிம்பிள் தான்
நாங்க இந்த சைடு எரா லாம் சாப்பிட மாட்டேம் ஆ சரி நீ சோ
எறா செய்ய மாட்டீங்களா நீங்க பேசுறது சரியா கேக்கல தோழி
இல்ல சா இல்ல செய்ய மாட்டேங்க இப்ப கேக்குதா இந்த சைடு அது அவ்ளோ லாம் அது சுத்தமாவே கெடையாது இந்த சைட் எல்லாம் கடைக்காது தோழி
அப்படியா ம் ம் ஆ சரி சீ ஃபுட் இது கடல் வாழும் உயிர் இனங்கள் எதுவுமே கிடைக்காதா
அது மீன் மட்டும்தான் கிடைக்கும்
ஆ ஆத்து மீனு கெடைக்குமா
ஆ அதெல்லா கெடைக்கு அது வந்து எங்க எடத்துலயே புடிச்சிக்கலா ஆத்து மீன்லா கூட மிச்சந்த பெரிய பெரிய மீன் ஆ வந்து கெடைக்கு ஆனா நண்டு கெடைக் இந்த மாரி எறா இதெல்லா கெடைக்காதுங் தோழி அதெல்லா ரொம்ப ரொம்ப ரேர்
ஆஹ் எறால் தொக்கு செஞ்சா எல்லாரு நல்லா சாப்டுவேணுவாங்க உங்க ஏரியால கெடைக்காதுன்றதுனால கொஞ்ஜோ கஷ்டோதா
ஆஹ் அதேப்டி அது என்னா மீன் சாப்பட்ற மாரிதா இருக்கு அப்ட்லா இல்ல
ஆமா மீன் சாப்பற மாரிதா இருக்கு கடம்பால்லா கெடைக்குமா அப்ப
அப்டின்னா
இந்த ஆக்டோபஸ் மாரி இருக்கு தெரியுமா ஒயிட் கலர்ல
இப்ப சத்தோ அந்த நண்டு தானே க்ராப் நண்டு தானே அது எனக் தெரியலைங்ளே
நண்டுன்றது ஓடு ஓடுல உள்ள இருக்கு காலெல்லா இரு கொ இது வந்து கொழ கலர்ல இருக்கு நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு
இல்ல இல்ல அந்த மாரிலா கெடைக்கல இந்த சைடு வந்து மீனு நண்டு இவ்ளோதா மட்டன் சிக் இந்த மாரிதா எல்லா கெடைக்காது
அஹ் இங்க வந்து நாங்க சென்னையில இருக்கோ எல்லாமே கெடைக்கு எறா மீனு நண்டு கடமா காஞ்ச நெத்திலி பச்ச நெத்திலி வாழ மீனு இலிப்பூச்சி அந்த மாரி நெறை நெறையா கடல் வாழும் உயிரினங்கள் செய்வாங்க சிப்பி அந்த மாரி நெறையா செய்வாங்க நெறைய கெடைக்கவு கெடைக்கு
இந்த சைடெல்லா அப்புடுதா
ஆஹ் நீங்க கேட்ட ஒடனே எனக்கே ஷாக் ஆயிட்ச்சி எப்டி செய்யருதுன்ட்டு அஹ் நீங்க என்ன சமையல்லெல்லா நல்லா செய்வீங்க
நா வந்து இந்த மாரி நான்வெஜ்லா சமைக்க மாட்ட அம்மா அப்பா அம்மா அப்பா வீட்டுல இல்லன்னா அண்ணனுக்கு வந்து கொழம்பு ஏதாச்சு சமச்சு குடுப்பே ரைஸ் ஏதாச்சு செய்னுனா அத வனக்
உங்களுக்கு இன்னு திருமண ஆகலையா ஆ ஆ செரி செரி சமையல் கத் த்துக்கோங்க பெஸ்ட் யாரையு டிஃபன் இப்ப நமக்கு ஒரு விஷய தெரியலனா நம்மள டம்மி பண்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க நம்புளுக்கு ஒரு விஷய தெரிலன் றதே நம்ம அந்த எடத்து விட கூடாது இப்ப ஏன்னா பெண்களுக்கு கிச்சன்தா ரொம்ப முக்கியமே முக் கியோனா நம்மள அங்க ஒதுக்கல நம்பளா விருப்பபட்டு அத எடுத் தருது ஏனா இப்ப நம்ப புருஷனுக்கு புடிச்சா மாரி நம்ம செஞ்சு குடுத்து அவ மனசுல எடம் பிடிக்கறது ரொம்ப பெரிய விஷய அதனால சமையல் கத்துக்கோங்க ரொம்ப பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கு எல்லா பெண்களுக்கு சமையல் தெரியணு யாரு இவுங்ளுக்கு இது தெரில அதுக்கின்னா செய்ய தெரியு அதுக்கு ஒன்னு செய்ய தெரியாது தின்னதா தெரியு அப்டின்ற வார்த்தலா வாங்கவே குடாது ஆ ஏனா போற எடத்துல அந்த மாரி சொன்னாங்கனா நம்மள ரொம்ப இழிவா பேசுவாங்க ம் எல் ஒன்னு தெ ட்ரியாது வந்துட்டா அப்டின்ற மாரி பேசுவாங்க நம்ப புருஷனே நம்புள விட் ட்டு தூரம் போறதுக்கான ஒரு வழி ஆயிடு அதனால கத் ஆ கத்துக்கவுந்தா செய்ய தெர்து உனுக்கு எங்க அம்மாதா எல்லா செய்யிறாங்க அப்ட ப்டின்வாங்க அதனால கத்துக்கோங்க சீக்கிரமா
இல்ல சம்யல் கத்துக்கணு இந்த மாதிரி ச நறைய சமச்சு இந்த மர்லா பண்ணும்லா ஆச அப்புற நானு ஸ்கூல் வந் ஸ்கூல் படிக்கிறப்பயு கத்துக் முடியாது ஸ்பெஷல் க்ளாஸ் சண்டே சாட்டர்டடே சண்டே ஸ்பெஷல் க்ளாஸ்
நமுக்காக ஒரு டைம் கடக்கு கவுலபடாதீங்க
கா
அந்த டைம்ல அசத்தில்லா அ ஆ சரி சேரி தோழி அப்றொ உங்ளோட பொழுதுபோக்கு படி பா
என்து பொழுதுபோக்கு படிப்லா அப்புல்லா இல்ல
ஆ
யா பொய்யெல்லா சொல்லிட்டு நா வந்து எ பூனயோட வெள்ளாடு
ஆ
ப இல்லனா என்னோடைய ஆ எ ஃபேம்லியோட நறைய நேரொ இர்ப்ப
ஓக்கே ஓக்கே அதுதா பெஸ்ட்டு ஏன்னா நம்புளுக்கு திரும்ப அது கடைக்காது நம்ப வேற வீட்டுக்கு போய் டோனா திரும்ப அந்த இதெல்லா கெடைக்கறது ரொம்ப கஷ்டொ இருக் கும்போதே எல்லாத்தயு அனுபவிச்சு ர்னுன்வாங்கள அந்த மாரி இரு ம் போதே சந்தோஷமா இருந்துக்கணு
இப்ப சூரியன்ல்லா எப்டி இருக்கு
சூரியன் அஹ் ரொம்ப அதிகோ
ஆஹ் வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குல்ல எங்களுக்கு இப்பதா ஒரு ஹாஃபனவரா மழ பெய்யுது
மழ பெய்
ஆமா நாங்க சென்னைல இருக் கோ எங்களுக்கு இப்பதா ஒரு ஹாஃபனவர் ஆகுது மழ சார்ட்டாய் திங்க கெழமய்ல இருந்து ரொம்ப எரிச்சாரு சுட் ட்டெரிச்சாரு ரொம்ப சுட்டுடெரிச்சாரு திங்க கெழம்ல இருந்து சுத்தமா முடி வெளில ஒரு கடைக்கு போய்ட்டு வந்தாலே மொகலா அப்டியே எ ரியோ வந்தோன அப்டியே தண்ணி எடுத்து மேல ஊத்திக்கணு போல இருக் கு இன்னிக்குதா கொஞ்ச ஏதோ மழ அப்டியே குடுத்துருக்காரு
இந்த சைடுல்லா செம்ம வெயிலு
அதா சொல்வாங்க எந்த சோம்பேரியா இருந்தாலு வேல சரியா செய்ய மாட்டே ஆனா சூரியன் மட்டு அவர் வேலய அவர் கரெக்ட் டா செய்றாரு எவனா இருந்தாலு எ எத்தன் நாள் வேலைக்கு போனாலு ஒரு நாள் லீவ் போட்டு டுவா இவர் மட்டும் அவர் டியூட்டிய கரெக்ட் டா பாக்குறாரு ஒரு நாலாவது லீவ் போற்றாரா எங்யாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற றாறா ஒன்னு கெடையாது டானு அஞ்சரை மணிக்குல்லா வெளில வந்துற்றாரு வீட் டவுட்டு எவ்வளவு அவச ஒரு நாள் லேட்டா லேட்டா வந்தா ஒன்னென்ன கழுத்த நெறிச்சு சாவடிச்சிரு தாங்க ஆ அவ்ளோ சீக்கிர உன்னைய யாரு எந்திக்க சொல்றது ச்ச இவர் எந்திக்கிறது இல்லாம எங்கள எல்லாரையும் எழுப் ப்பி உட்டுட்டு உயிர் எடுக்கிறாரு காலையில இருந்து காலையிலையே அனலாயிடுதா இவ்ரு சீக்கிரமா வர்றதுனால தூக்கமு கலைஞ்சிருது அதோட ஏஞ்சி வே த்து விரவித்து வேலையை பாத்து ஐயோ கடவுள் இப்பதான் ஏதோ தூறல் போடுற மாறி தூறல் போட்டுச்சு ஒரு ஆச செரி மழ வரணும் அப்படின்னு அதுக்கேத்த மாறி ஒரு ஹாப்ன்வர் பெஞ்சாரு அதோட அவள்தான் ஸ்டாப் ஆயிட்டாப்ப ஆ
ஒரு ரெண்டு நாளா ப்போ செம்ம வெயிலு வேணுங்கிற வெயில் அடிக்குது இல்ல சிட்டி மாறிதான் ரொம்ப கிராமமா இருக்காது சிட்டி மாறிதான்
செரி செரி
அதிககோ அந்த மாறி நெறைய கட பக்கத்து பக்கத்து ரொம்ப பக்கத்து பக்கத்துல வீடு அவ்ளோதான் நம்ம சென்னை மாறி இல்ல வச்சுக்கோங்க
ஆ ஆ கடைக்கில்லா ரொம்ப தூரம் வரணுமா கிட்டதா இருக்குமா
ஒவ்வொருத்திங்க இந்த மாறி வீட்லயே கட வச்சுப்பாங்கல்ல அந்த மாறி வேணா நமக் வேணுங்கிறதா அப்படி வாங்கிட்டாதான் மித் மித்தபடி பெரிய கட அப்படின்னா கொஞ்சோ தூரோ நடந்து போயி வாங்கிட்டு வரணு
ஆ நெனச்சத வாங்கி உடனே செஞ்சு செய்ய முடியாது
ஆமா கண்டிப்பா செய்யவே முடியாது ம் அதுவு ஒவ்வொரு டைம் இங் இங்க பக்கத்துல இருக்க கடையில ஏதாச்சும் இருக்கும் இல்லாம இருக்கும்
ஆமா
அங்க ரோட்டு சைடு போனோம்னா வேணுங்கறது வாங்கிக்கலா
ஆ ஆ
எல்லாமே கிடைக்கும்னா இங்க கிடைக்காதுங்கற பொருளே இல்ல இந்தந்த இந்த மாறி இந்த எறா இந்த சீடு அவ்ளோக்கும் யாரும் சாப்புடவும் மாட்டாங்க
ஆ ஆ
அதனால வந்து
அதான் இந்த மூணு வேல வெந்த சோறு ஏதோ ஒரு குழம்பு அப்
ஆமா கண்டிப்பா அதுதான் ஏதோ கஞ்சிக்கு ஊருகா இருக்கா சாப்
அவ்ளோதான் செரி தோழி உங்களோட பேசுனது மிக் க்க மகிழ்ச்சி திரும்ப டைம் இருந்தா கூப் பேஸ் கலா வணக்கம் தோழி நன்றி